ஆ சொல்லுங்க
சொல்லுங்க உங்களோட ஸ்கூல் நாட்களப் பத் சொல்லுங்க
என்னோட ஸ்கூல் நாள்கள அப்டிங்கும்போது நா வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்கூல்ல நா படிச்சது கெடையாது நா வந்துட்டு எல்லாமே ஒரே ஸ்கூல் நா ஒன்னாங் கிளாஸ்லேருந்து படிச்சதுமே வந்துட்டு ஒன்னுலேருந்து அதாது சொல்ல போனா பேபி கிளாஸஸ் சொலுவாங்க இப்போ இருக்குற கால கட்டத்துல அது பேரு நர்சரின்னு சொல்ல்றாங்கள்ள அந்த மாரி காலகட்டத்துலேருந்து நான் படிச்சது எல்லாமே ஒரே ஸ்கூல் அப் டூ டுவெ்த் வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் நா வேற எந்த ஸ்கூலுக்கும் மார்ணது கெடையாது ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயோ அப்டின்னா மொதல் அஞ்சு கிளாஸ் வரைக்குமே கூட பொண்ணுங்க படிச்சாங்க கோயேடு தான் மொத அஞ்சு வருஷம் மொத அஞ்சு வருஷன்னா அதாது நா பேபி கிளாஸ்லேருந்து அடுத்த அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் வந்து அது வந்து ப்ரைமரி ஸ்கூல்ன் சொல்லுவாங்க அதுக்கப்பறம் உள்ள ஸ்கூல்ல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கும் எல்லாமே ஒரே மாரிதான் இருக்கும் பசங்க மட்டு தான் பொண்ணுங்க கெடையாதுங்க சோ என்னோட வாழ்க்கைல வந்து மொதல்ல அஞ்சு வருஷங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் சொல்லப்போனா அந்த அந்த அஞ்சாது வருஷம் வந்துட்டு சில மறக்க முடியாத அஹ் தருணங்கள் இன்ன வரைக்கும் என் மண்டைல ஓடிக்கிட்டு இருக்கும் அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாவு அது மறக்க முடியாத நெனைவுகலாகவு இன்ன எனக்கு ஆள் மனசு அது இன்னம் மறஞ்சி போகாத ஒரு விஷ்யோ. ஏனா எ கூட நெறய படிச்ச பசங்களு செரி பொண்ணு ளு செரி, இன்ன வரக்கு நெறயா பேர் என்ன ஞாபகோ வெச்சுட்டு இருக்கே. ஏன்னா அந்த அஞ்சாங் கிளாஸ் வரக்குயு படிச்சவங்கள அதுக்காக ஆறாங்கிளாஸ்ல இருந்து படிச்சவங்கள நா மறந்து டாங்கன்னு சொன்னா அப்டி சொல்ல வரல. இந்த ஒன்னுல இருந்து அஞ்சு வருஷோ அப்டிங்கறத விட எனக்கு நமக்கு வெவரோ தெரிஞ்சது வந்துட்டு வெவரொம் தெரிஞ்சு சில விஷயோ நம்ம வாங்கி ஞாபகொ வெச்சுக்குறது வந்து நம்மோ மூணாவதுல இருந்து நாலு அஞ்சாவுது கிளாஸ்சு அப்பிடின்னு சொல்றதுன்னா அது மிகையகாது. ஏனா அது அ அந்த அஞ்சு வருஷத்துல நான் பண்ண அஹ் நல்லா படிக்கிற பையன் தா. இருந்தாலு வந்துட்டு மறக்க முடியாத நெனைவுகள் லா ரொம்ப அதிகோ மொதல் அஞ்சு வரைக்யு. சோ அத ஹ் ஆஹ் அது வந்து அது வந்துட்டு ஒரு நாள்ல சொல்லி சொல்றத ஒரு நாள் விஷயமு கிடையாது, அது ரொம்ப சுவாரஸ்யம் மிக்கதா இருக்கு. அது என்னோட ஒப்பு என்ன பொறுத்தல்ல அது ரொம்ப சுவாரஸ் ய மிக்கது. ஏன்னா அது என்னோட வாழ்க்கைல முதல் அத்தியாயோ அப்டின்னா, ஆ ஒரு ஒரு பேபீ லவ் அப்டின்ற மாரி ஆரம்பிக்யு அங்கருந்து. சோ அது வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத நெனைவுகள் ரொம்ப அதிகோ. நீங்கல்லா எப்டி ஒரே ஒரு ஸ்கூல்ல தா படிச்சிங்களா வேற எங்கயு படுச்சிங்களா?
நாங்கல்லா வந்து எல் கே ஜி ல இருந்து வந்து சிக்ஸ்து சவன்த் ஆமா அது வரைக்குயு ஒரே ஸ்கூல் தா. ஆனா நீங்க சொல்ற மாரி இந்த பப்பிலவ் அதெல்லா வந்து கெடையாது. நாங்க வந்து கோயட் தான் ஃபஸ்ட்ல இருந்து கோயட் தா. எப்டி சொல்றது எல் கே ஜி ல இருந் இருந்து து வந்து கோயட் தா. பட் அந்த மாரி ஒரு இது ஒரு இது பண்றதுதா கெடையாது. இப்ப எங்க வீட்டுக்கிட்டயே வெச்சுட்டா சின்ன பசங்க பொண்ணுங்க மட்டுதா. ஆ பசங்களு இருப்பாங்க, ஆனா எங்க வீட்ல வந்து பசங்களோடல்லா வெளயாட விட மாட்டாங்க. பசங்க வந்து எங்களவுட குட்டி பசங்க தா இப்ப நாங்க வந்து ஃபோர்த்து படிக்கிறோனா அது அவனுங்க எல் கே ஜி, யூ கே ஜி தா படிப்பாங்க. இருந்தாலு என்னன்னா நாலு பொண்ணுங்க அங்க இருந்தூ அஞ்சு பேர் இருந்தோ ஒவ்வொரு வீட்லயு வந்து ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க அந்த டைத்துல ஃபுல்லா பொண்ணுங்க தா. சோ எங்க வீட்ல ரெண்டு பொண்ணு, மாடி வீட்ல ரெண்டு பொண்ணு, பக்கத்து வீட்ல எதுதாப்புல இருக்க வீட்ல ரெண்டு பொண்ணு இ இத்தனக்கு இப்பொ வரக்யு இந்த நாலு பேரு, அதுவா நாங்க ரெண்டு பேரு இந்த ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து இன்ன வரக்யு வந்து ஒரு நல்ல ஒரு இதுல கம்யூனிகேஷன்ல தா இருக்கு, போனா பாத்தக்குவோ, எதுனாலு கூப்புடுவோ எதுக்குன்னாலு வருவாங்க, அந்த மாரி். ஆ அவுங்க கூட தா வெளயாடுவோ நாங்க கோஸ்ட்டா. பா சங்களோட வெளயாடறப் பழக்கோ வந்து எங்ளுக்கு கடையாது அப்றோ வந்து எங்க வீட்ல சொல்லியேதா அனுப்புவங்க இப்போ ஆட்டோல தா வந்து ஸ்கூல் போறன்னா அ ஆட்டோலயே சொல்லிதா ஒக்கார வெச்சாங்க அ பொண்ணுங்க பக்கத்துல ஒக்கார வைங்க. பசங்க பக்கத்துல ஒக்கார அந்த சின்ன வய்சுலயுமே அப்பிடிதா சொல்லி பழக் ன்னால வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பசங்கனா அவள அப்டிதா அப்டி சொல்ற மாரி இருக்கு ஸ்கூல்லியு வந்து தனி தனியா தா உக்காஜிருக்கு உக்கார வச்சிருப்போ என்னதா வந்து கோ எட் ஆ இருந்தாலு செரி அ பொண்ணுங்க தனியா பசங்க தனியா பொண்ணுங்க தனியா சாப்டுவாங்க பசங்க தனியா மத்த படி கொஷின் கேக்கற்து கோ ஒரு எக்ஃசேம் நடக்கும்போதோ பேச்சு எல்லாமே நார்மலா இருக்கு பட் இந்த மாரி ஒரு வேல அது அந்த நாங்க வந்து படிக்கறதுலயே நெறயா வந்து ஒரு க்ளாஸ் முடிச்சா அடுத்த க்ளாஸ் மிஸ் வருவாங்க அடுத்த க்ளாஸ் முடிச்சா அடுத்தது மிஸ் வருவாங்க ஒரு ஃப்ரீ டைமோ இல்ல வந்து உக்காந்து பேசரதுக்கோ எங்ளுக்கு பெருசா டைமே இருக் கடையாது ஏனா அது வந்து சீ பீ எஸ் சி ஸ்கூல்னால வந்து நெறையா போஷன்ருக்கு சோ திருப்பி திருப்பி வந்து யோ எதாவ்து ஒரு ஃப்லீ ஃப்ரீயோ ஒரு க்ளேஸோ இருந்தா கூட அதுக்கு மிஸ் வந்துருவாங்க சோ வந்து பசங்க கிட்ட அவ்ளவா பேஸ்னது அந்த மார்லா கடையாது பொண்ணுங்க கிட்டயுமே ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸிப் கடயாது ஏன்னா சாப் ப்புடும் போது பேஸ்வோ அப்றோ வந்து ஒரு ப்ரேக் விடுறாங்கன்னா அதுல ரெஸ்ட் ரூம் போறோதே இல்ல ஒரு கை கழுவுறதோ இல்ல ஒரு ஸ்நேக்ஸ் சாப்பறதுக்கோ பேசற்து மட்டுதா மத்தபடி எங்ளுக்கு வந்து நெறயா நேரோ கெடைக்காது அதே ஒரு ர்ஷோ வந்து கேல்ஸ் ஸ்கூல்ல படுச்ச அது வந்து ஃபுல்லுமே கேல்ஸ் தா அங்க வந்து அதுக் கவுர் எய்டட் மாரி கவுர்மண்ட்டோட ஸ்டாஃப்பு பட்
அதே நா படுச்சது எல்லா பாத்தீங்க னா ஒரு முழுக்க முழுக்க வந்துட்டு கவுர்மெண்ட் ஸ்கூல் தா எனக்கு பீஸ் அங்க இருக்காது பெரும்பாலு அ ஒரு கவுர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாவே இருந்தாலு என்னோட பீஸ் பத்தீங்கன்னா வெறு நூற்ருபா நூத்தம்பதுருபா தா எனக்கு ஒரு வர்ஷ ஃபீஸ்ஸே ஒரு வர்ஷத்துக்கு அவ்ளோதா இருக்கு அப்றோ பத்தீங்கனா நா வந்துட்டு என்னோட வாழ்க்கைல வந்துட்டு அந்த நா படிச்ச அந்த அஞ்சாவுது கிளாஸ வந்து மறக்க முடியாத ஒரு கிளாஸ் ஏ வாழ்க்கையில அ ஒரு குட்டி லவ் ஸ்டாட் ஆனது அப்றோ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தா வந்துட்டு அ வெவரமே புரியாம ஒரு பெண் கூட காதல் வயப்பட்டது அ அ ஒரு ஒன் சைட் லவ் அப்டின்றது சொல்லலா அது இன்னு அந்த பொண்ணோட மொகத்தையு என்னால மறக்க முடியாது அ அந்த பொண்ணு அதுவு பொண்ணுன்னா அ பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா எ ஸ்கூலோட அந்த கிளாஸ் அஞ்சா கிளாஸ் வரைக்கு உள்ளதோட எந்த ஒரு காம்படீஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாலு அந்த பொண்ணு தா மொதல்ல நிக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அழகா டான்ஸ் ஆடு ரொம்ப நல்லா ரொம்ப அழகா ஃபேரா இருக்கு சோ அந்த பொண்ணா வந்துதா எந்த ஒரு ஃபங்க்ஷன் வெச்சாலுமே டான்ஸ் ஆட வப்பாங்க அந்த பொண்ணு தா டான்ஸ் ஆட்னாலே எனங்க அந்த ஸ்கூல்லயே பாத்தீங்கனா குஷியா இருக்கு சோ அது எனக்கு வந்த மாரி அந்த பொண்ணு மேல நெறய பேருக்கு அந்த அ ஒரு அ வயதரியாத ஒரு ஆசை வந்துருக்கலா‌ நா வந்துட்டு பழகணுன்னு நெனச்சிருந்தது கூட ஒரு இந்த காலத்துல எப்டி சொல்றோ அந்த காலத்துல பழகணு பேசணுன்னு நெனச்சத கூட நம்ம வந்துட்டு இப்போ தப்பா நெனக்கலா அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஊ அந்த பள்ளிக்கூடமே அந்த பொண்ணு கூட பழகறதுக்கு விருப்ப படு அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அழகா இருக்கு ஃபேர இருக்கு இந்த மாரிக்கு அந்த பொண்ணோட பேர் கூட என்னால ஏ மனசுலேந்து அழியப்படல அந்த பொண்ணோட பெயர் அஞ்சயலாணி அது ஒரு அ அழகான பொண் அதனால ஒன்னு மறக் மறக்க முடியாத ஒரு விஷியோ அந்த பொண்ணு கூட பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்னோட ஏ கூட படிச்ச என்னோட சக தோழர்களு வந்துட்டு அ அது பொண்ணு கிட்ட பேஸ்ணு வக்கிணு நெனப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு அவ்ளோ அழகா இருக்கு அந்த ஸ்கூல்லயே ரொம்ப கிளாஸ்லியே அந்த அஞ்சாங் கிளாஸ்லயே நாங்க படிக்கிற சீனியர்ல மிக அழகான பொண்ணு அப்டின்றது எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட பேசதுக்கு விருப்ப படுவோ அப்றோ பாத்தீங்கன்னா என்னோட என் கூடல சகத்தோழர்கள் எல்லா வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேசு பேசு அப்படின்னு என்ன வந்து சொல்லுவாங்க போய் பேசு எனக்கென்ன பேசறதுக்கு தைரியோ இருக்காது அந்த பொண்ணுட்ட பேசணு பழகணுன்னு ஆச இருக்கு பட் ஆனா அந்த பொண்ணு கிட்ட வந்து அ போய் பேசுனா ஏதாவ்து நெனச்சுக்கோஅ எது புரியாத ஒரு ஒரு அ சின்ன வயசுல உள்ள பயம் எங்க ஸ்கூல்ல சொல்லிட்டாங்கன்னா பேசுனது நம்ம தெரியா தப்பா எதா பேசிட்டோம்னா ஸ்கூல்ல சொல்லி குடுத்தாங்கன்னா ஸ் ஸ்கூல்ல வந்து அம்மா அப்பாவ கூட்டிட் டு வர சொல்லிருவாங்க அப்டின்ற ஒரு பயோ அதனால அந்த பொண்ணு கிட்ட பேச தயக் தயக்கோ ஆனா அந்த பொண்ணு பேஸ்னு ஆசலா இருக்கு பட் அந்த அந்த பொண்ணு கிட்ட நாங்க போய் பேசுனது கடையாது அது வந்துட்டு எங் என்னோட க்ளாஸ் அஞ்சாங் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட க்ளாஸ் ல ஒரே கிளாஸ் தா அப்டின்றனால அ என்னோட சகி என்னோட சகதல தோழர்கள் ஏ கூட இருக்குற அந்த பசங்க எல்லா அனைப்பு ஏ கூட அந்த பசங்க எல்லா ஊருக்கு போனா ஏ கூட பேசுவாங் வெப்பாங்க அந்த பசங்க எல்லா இன்ன வரைக்கு ஏ கூட காண்டக்ட் ல தா இருக்காங்க அப்டிங்கும்போது அந்த பொண்ணு பசங்க எல்லா சொல்லுவாங்க போய் பேசு போய் பேசு போய் பேசு பசங்களாம் வந்து சொல்லுவாங்க பட் நமக்கு பேசுறதுக்கு அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரக்கும் பழகுறதுக்கு வந்துட்டு எனக்கு கிடைக்கல அந்த பொண்ணு அஞ்சாங்கிளாஸ்கு அப்றோ வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்தாங்க நா பாய்ஸ் ஸ்கூல் தானே அப்ப அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணேன் பொண்ணுங்களுக்கு அஞ்சு அஞ்சாம் கிளாஸ் வரக்கு தாங்க உண்டு ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரக்கு அதுக்கப்றோ அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு வேற ஸ்கூல் போயிடுச்சு ஆனால் அந்த பொண்ணு மறுபடியுமே சந் சந்திக்கிற அ டைம் கெடச்சிச்சு ஏன்னா அந்த பொண்ணு வந்து எங்க ஏரியா அப்படின்றதுனால அவங்க வந்து ரெண்டு மூணு ஏரியா மாறி மாறி இருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க அந்த பொண்ணு தமிழ் தூத்துக்குடியில எங்கே போனாலு நாங்க வந்து பாக்லா அப்டின்ற மாரி ஒரு ஃபேமிலியரான அந்த பொண்ணு திருப்பி நான் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கே அதே மாதுரி பார்த்தீங்கன்னா நா பதினொன்னாவது பன்னென்டாவது கிளாஸ் படிக்கும்போது மேக்ஸுக்கு நா வந்து டியூஷன் போயிருந்தேன் அதே டியூஷனுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் அங்கே வந்து ஒரு கோ இன்சிடென்ட்தா அது மறுபடியு அந்த பொண்ணு வந்துட்டு அ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கடச்சிது ஆனா அப்போ அஞ்சாங் க்ளாஸ்ல இருந்த அந்த பயம் இப்போ எங்களுக்கு அந்த அந்த பதினொன்னு பன்னெண்டு படிக்கும்போது எனக்கு அந்த பயம் இல்லை அந்த பொண்ணு கூட நா பேசின பேசினதுக்கு அப்புறந்தா தெரிஞ்சது அந்த பொண்ணு கூட நம்ம வந்துட்டு அ அது பேர் காதல் கடையாது அந்த பொண்ணுகிட்ட பேஸ்னுன்ற ஒரு விருப்பம் பேசுனே பேசுனதுக்கப்பறோ மனசுல உள்ள எல்லா கெட்ட என்னமு போச்சு பேஸ்னதுக்க அப்றோ அந்த பொண்ணுகூட எப்போவு போல வழக்கமாக எப்பவு போல நம்ம அஞ்சாவ்து க்ளாள்ல படிக்கும்போது உள்ள நினைவுகள பகிர்ந்துக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட எத்தனயோ பாட்டுக்கு அந்த பொண்ணு ஆடி இருந்தாலு ஒரே ஒரு பாட்டுக்கு ஆட்னத என்னால லைஃப்ல மறக்க முடியாது அந்த பாட்டையு அந்த பொண்ணுக்கு சொல்லி அந்த பொண்ணுக்கு மறந்து போயடுச்சு பட் அந்த பொண்ணுக்கு நா எடுத்து சொன்ன அப்பறோ வந்துட்டு அந்த பொண்ணு அதுல வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க நானே மறந்து போயிட்ட பட் நீ விஷ்யத்த வந்துட்டு நீங்க எடுத்து சொல்றது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்டின்னு என்மேல ரொம்ப பரவாயில்ல நீ இவ்ளோ தூர உழைச்சி இருந்திருக்க இவ்ளவு தூர ஞாபகம்வச்சிருக்க அப்டில ரொம்ப நா ரொம்ப நார்மல் சக எனக்கு ஒரு பெண் தோழி ஆனாங்க பட் அதுவு ரொம்ப கால கு நீடிக்கல பன்னண்டாங்க்ளாஸ் முடிக்கிற வரைக்கு நாங்க பேசிட்டுருந்தோ ஒரே டியூஷன்றதனால மேக்ஸ் டியூஷன் மட்டு வருவாங்க அதுவு இயர்லி மார்னிங் தா க்ளாஸ் இருக்கு டியூஷன் க்ளாஸ் வருவாங்க பேசுவாங்க அதுக்கப்புறோ பொண்ணுங்கனாலே என்னது மேரேஜ் முடிச்சாங்க அதுக்கப்புறோ அவங்களோட சமுதாய வந்து அவ்ங்ளுக்கு ஒரு ஒரு மாப்ள பாத்து கல்யாண பண்ணி குடுத்தாங்க அதுக்கப்றோ அந்த என்னோட அந்த அ நட்ப வந்து தொடர முல்ல அத அதுவு ஒரு சின்ன ஒரு செரி ஓகே அந்த பொண்ணோட கடசில பேசுனது எனக்கு சந்தோஷோ ஆனா அந்த அஞ்சாங் க்ளாஸ்ல படிக்கும்போது இருந்த பயோ இதல்லா எனக்கு வந்து பன்னண்டா லக்ளாஸ் படிக்கும்போது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துது அந்த பொண்ணு பேஸ்னதுக்கு அப்றோ நல்ல இருந்துச்சு மனசுல எந்த ஒரு கெட்ட என்னமு எனக்கு இல்ல அந்த பொண்ணுக்கும் இல்ல நல்லா பேசணோ சந்தோஷமா இருந்தோ ஓகேங்க ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றி